ஹல்
ஹலோ
சொல்லுங்க
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா ஆ கேக்குதுங்க
ஆ கேக்குது கேக்குது எப்டிங்க இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே
அ ரொம்ப நாள் ஆச்சு நீங்க கால் பண்ணி
ஆமா அ செரியான டைமே கெடைக்கிறது இல்ல
ஆமா வீட்டுல கரெக்ட்டா இருக்குல்ல வேலையே
ம் வேல செய்றதுக்கே சரியா போயிடுது டைமு
ம் என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆ இப்பதா காலை உணவு வேலலா முடிஞ்சுது
அப்பிடியா என்ன உணவு காலைல
காலைல பூரி உருளக்கெழங்கு உங்க வீட்ல
தோச தேங்கா சட்னி
ம் தே சட்னிய பசங்க விரும்பி சாப்பர்றாங்களா
ஆ ஆமா சட்னி இல்லனா தோசையே சாப்ட மாட்றாங்க இப்பெல்லா இட்லியே சாப்ட மாட் றாங்க இட்லிய பாத்தாலே பயப்புடுறாங்க இவுங்கள உக்காந்து தோச சுட்டு அது க்கு வக வகையா சட்னி அரைச்சி குடுக்கணு
ம் அதுவு முருகலா தோசை இல்லனா சாப்ட மாட் றாங்க எங்க வீட்ல அந்த மாரிதா
ஆமா எங்க வீட்லயு அப்புடுதா கொஞ்ச கெனமா தோச போட்டா போது வேண்டா வேணா அப்டி சொல்லிடுவாங்க
ம்
மதியானத்
இட்லினா இட்லினா அதுவு கெடையாது ம்ச் அது ஒரு டேஸ்ட்டே இல்லாம இருக் கு ஆனா இருந்தாலு இட்லி தா ரொம்ப உடம்புக்கு நல்லது அது ஆவில வேகுறதால இதெல்லா கொழந்தைங்களுக்கு எங்க சொன்னா புரியவு மாட்டுது
ஆம்மா நம்ப இப்ப இருக்கு காலத்துல நவ தானியோ இதுல வச்சு தோச சுட்டு தாங்கன்றாங்க கலரா பாத்தாலே தோசையே வேணானிட்டு போய்றாங்க
ம் பீட்ரூட்டு கேரட் அந்த மாரி அதுல இருக்குற இந்த சாறு சேத் து நம்ப இது பண்ணோனா கொஞ்ச கலர் புல்லாவு இருக்கு ஆ அவுங்களுக்கு கொஞ்சோ உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமா குடுத்த மாதிரி இருக்கு
எங் கலரா குடுத்தாலே வேணான்னிறாங்க வெள்ள கலர்ல தா வேணு வெண்மையா
ம் ம்
வெள்ள கலர்ல பண்து கஷ்டமா இருக்கு அதுவே நா ஒரு நாள் எல்லா நவதானியத்தை போட்டு அரைச்சா ஆ அப்டிதா செஞ்சிட்டு இருக்கே அதுலயே நெய் போட்டு
ம் ம் அதுல கொஞ் ம் நெய் கொஞ்சோ அந்த ஆ அந்த ஏதாது ஒரு தா காய்கறிய வந்து கொஞ்சோ பேஸ்ட் மாதிரி பண்ணி அதுல கொஞ்சோ ஆ தோசைல கொஞ்சோ போட்டு குடுத்தோனா கொஞ்சோ ஹெல்தியா இருக்குற மாரி இருக்கு அவுங்களுக்கு அவுங்க வந்து புரிஞ்சிக்க மாட்றாங்க நம்மளுக்கு நல்லா இருக் கா நல்லாயில்லையா இந்த சுவைதா அவுங்களுக்கு கேக்குறாங்க
ஆமா எது நல்லது உடம்புக்கு அப்பிடின்றத அவுங்க பாக்கவே விரும்ப மாட்றாங்க நல்லதெல்லா வேண்டா எனக்கு டேஸ்ட்டா இருக்கணுனு நவதானிய தோச அன்னைக்கி கூட நானு கேழ்வரகுல மாவ ஊற வச்சி தோச அரைச்சி குடுத்தே வேண்டாணா வேண்டா எங்களுக்கு வெள்ள தோச தா வேணுன்னு கேக்குறாங்க நம்ப அப்பிடியே வளந்துட்டோ செரி இப்ப இருக்கிற காலத்துல இத மாரி குடுத்தா ஒடம்புக்கு நல்லதா இருக்கு வெயில் அ அதிகமா இருக்குறதுக்கு இந்த மாரி சாப்டா ஒடம்பு குளிர்ச்சியா இருக்குன்னு பாத்தா எங்க
ம் ஆடி மாசோ வ வரதால கூழ் ஊத்துனா கூட ஆ பசங்க வந்து அது அது ஒரு டேஸ்ட் இல்லாம ஆ இருக்கு அப்டின்றதால அது கொஞ்சோ ஆ குடிக்க மாட்றாங்க பசங்க உங்க வீட்ல எ எப்டி கூழ் ஊத்துவீங்களா
இப்ப கூழ் ஊத்துவோ ஆனா அவங்க குடிக்க மாட்டறாங்க நாங்கல்லா அந்த காலத்துல நல்லா கூழ் குடிச்சிட்டிருந்தோ நாங்க பெத் த பிள்ளைங்க கூழா கூழ பாத்தாலே வேண்டான்ட்டு ஓடிடுறாங்க அதுவு என் பொண்ணுக் க்கெல்லா வெங்காயோ போட்டுற கூடாது வெங்காயத்த அந்த கூழுல போட்டா குடிக்கவே மாட்டே அப்படின்னு வெங்காய போடாம ஏதோ குடுத்தா ஒரு வாயாச்சு குடிப்பா ஏதோ ஒடம்பு க்கு நல்லது அப்டின்னு இவங்களுக்கு நல்லது பாத்து பாத்து செஞ்சே நமக்கு வெறுப்பா போயிடுது சாப்ட மாட்டாங்க சாப்ட்டாதா ஒரு மாரி கொழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு ஒரு இதுல செய்ய முடியு செரி சாப்பிட்றாங் க எல்லாரு நம்ம செஞ்சா இது சாப்பிடுவாங்க அப்டின்னு மாட்டே
ம்
இப்ப அடம்புடு பாத்தாலு நம்மளுக்கு கஷ்டமாதா இருக்கு எதுக்கு உங்களுக்கு தேவ அரிசி தோச தானே வெள்ளக்கலர் தோச போங்க சுட்டு குடுத்துர்றே இதுலயு ஏ பொண்ணுக்கு தேங்கா சட்னி எல்லா அரச்சாலே அழுவா ஆ தேங்கா சட்னின்னா ஃபஸ்ட்டு கொழந்தைங்க தேங்கா சட்னி விரும்புவாங்க ஏ பொண்ணு தேங்கா சட்னி அரச்சுக்குத்தா எனக்கு த க்காளி சட்னி தா வேணுன்றா தக்காளி சட்னி தக்காளி விக்கிற ரேட்டுக்கு டெய்லி தக்காளி சட் னி அரச்சா எப்டி
ம் ஒரு ஒரு பசங்களுக்கு ஒரு ஒரு மாரி புடிக்குது அது க்குன்னு வீட்ல வ ஆ நம்ப வெளில வாங்கி தரா மாரி நாலு வஞ் நாலஞ்சு வா வகையான வந் து சட்னி எல்லா அரைக்க முடியாது இல்லயா ஏதோ ஒண்ணு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒருத்தங்களுக்குட்டு குடுக் ம் அதுவு இல்லாம நைட் எப்டி நைட்டு வந்து உங்க வீட்ல டிஃபன் தா சாப்புடுவீங்களா
புடிக்கறனாலதா அவளுக்கு அவளுக்கு புடிச்ச சட்னி அறைக்கிற உனக்கு என்ன புடிக்காதுனாலா எனக்கு புடிச்ச சட்னி அறைக்கா மாட்டுறன்னு சண்ட‌ போடா ஆரம்
ஆ ம் இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள இப்டி இப்டி வேற
ஆ அ அவங்க அ அத நம்மளுக்கு ஒண்ணுதா செய்ய முடியுன்றத புரிஞ்சிக்கவே மாட்றாங்க இது மதியானத்துக் கு அவங்களுக்கு கேட்டு அவங்களுக்கு என்ன புடிச்சிதோ அந்த சாப்பாடு செய்யணு உங்க வீட்ல சாப்பாடு செஞ்சாச்சா
இல்ல இனிமேதா என்ன செய்யறதுன்னே யோசிக்கிறதே ஒரு வேலையாவே இருக்கு டெய்லி என்ன செய்யறது இன்னிக்கி நேத் தா அத செஞ்சுமா நேத்து சாம்பார் வெச்சுமா இன்னிக்கி ரச வைக்கலாமா என்ன செய்யலா அப்டின்றது உங்க வீட்ல என்ன எல்லா காய்கறில்லா வாங்கிட்டு வந்துட்டீங்களா மத்தியானத்துக்கு
ஆ காய்கறிலா வாங்கிட்டு வந்திருக்கே அந்த காய்கறி பாத்த ஒடனே வேணானிறாங்க பீட்ரூட் வாங்கிட்டு வந்தே செரி ஒடம்புக்கு நல்லது பீட்ரூட் பொறியல் செய்யுத அப்டின்ட்டு அய்யயோ பீட்ரூட் ட்டா வேணா இது வேணா தயிர் சாப்பாடு குடுங்க போது இல்ல நமக் கே இந்த வெயில்ல அப்படிதா இருக்கு தண்ணி குடிச்சா போது சாப் பாடு சாப்பிட முட்ல கொழந்தைங்களுக்கு அதே மாரிதா ஆனா என்ன பண்றது குடுத்தாகணுல்ல
ம் மாமிசம் குடுப்பீங்களா உங்க வீட்ல இல்ல நெறைய காய்கறி தா எடுத்துக்கிறீங்களா
ரெண்டுமே கலந்த மாரிதா எடுத்துக்கிறது மாமிசமு கலந்துகிட்ணு காய்கறிகளு எடுத் த்துக்கணு ஒரு நேத்து மாமிசம் சமச்சோ நாளைக் இன்னிக்கு காய்கறிகள் வச்சி சமைக்கணு ஏன்னா அப்பதா எல்லாமே சத் த்து உள்ள போகும்ல்ல
ஆமா ஆமா அதிலியு சத்து இருக்கு துவு முட்ட டெய்லி முட்ட குடுத்தா நல்லதுன்றாங்க கொழந்தைங்களுக்கு இவங்க எங்க எங் ஆ இப்ப என்ன போடாம செய்றோ செய்யணு அப்டின்னா முட்ட அவிச்சி குடுக்கலா அவிக்கிற முட்டைய சாப்பிடமாட்டறாங்க பசங்க
அவிக்கிற முட்டையில இருக்க உள்ள இருக்க மஞ்சள் எங்களுக்கு வேணா எடுத்துருங்கன்றாங்க
ட்றாங்க
அப்புறோ என்ன அந்த மஞ்ச கருவ வச்சி நம்ம இன்னா பண்றது நமக்கு புடிக்கணுல்ல வெறு மஞ்சகரு மட்டு எப்பிடி சாப்பிடுவோ வேஸ்ட்டா போகு ஒரு முட்ட அந்த முட்டைய வாங்கி அ அதேது ஆஃப் பாயிலா போட்டா சாப்பிட்டுறாங்க
ம்
ஆம்லேட் போட்டா சாப்பிட்றாங்க அந்த அவிச்ச முட்டைய பாத்தா மட்டு மேல இருக்கது மட்டு குடுங்க உள்ள இருக்கிறது வேணா நீ
வேண்டா ஆமா அதுலதா சத்து இருக்குன்றத கொழந்தைங்களு புரிஞ்சிக்க மாட்டறாங்க நம்ப எப்டி புரிய வைக்கிறதுன்னு தெரியல நமக்கு
ஆமா இவுங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளயே நமக்கு ரொம்போ படாத பாடா இருக்கு
ம் ம் நைட்டு டிஃபன் தா சாப்பிடுவீங்களா இல்ல சாப்பாடு தானா நைட்டு
நைட்டு கொழந்தைங்களுக்கு டிபன் குடுத்தறது ஏனா அவங்களுக்கு சாப் ப்பாடு வேணான்னு மிச்சோ சாப்பாடு மதியானோ வடிச்சது இருந்தால் அந்த சாப்பாடு ப்டியே சாப்பிட்டுபோ பெரியவங்கல்லா இல்ல சாப்பாடு இல்லன்னா எல்லாருக்கு மொத்தமா சேந்து டிஃபன் நைட்டு டிஃபன் கூட என்ன சாப் ப்பறாங்க அந்த தோச அவ்ளதா அது மட்டு குடுங்க போது பொங்க ஆமா பொங்கல் செஞ்சாலு அந்த பொங்கல்ல மெள கு சீரகோளா இருக்குல்ல அதெல்லா இருக்கக்கூடாது அதெல்லா எடுத்துருங்க எடுத்துருப் பொங்கல தாங்கன்ராங்கா மெளகு சீரகந்தான் ருசியே ன்ன அத புரிஞ்சிக்க மாட்டறாங்க அதெல்லா இருக்குதல வாய்க்குள்ள போனா கஷ்டமா இருக்கா மெல்றதுக்கே
அது இல்லாம எப்பிடி பொங்கல் செய்யறது
ஆ பொங்கல் எப்பிடி ருசியா இருக்கு
அத புரிஞ்சிக்க மாட்ராங்களே
பொங்கல் வேணா சப்பாத்திக்கு நம்ம வகையா ச தரணு பன்னீர் பட்டர் ம மட்டர் மசாலா பன்னீர் கிரேவி சுண்டல் கிரேவி இந்த மாரி நைட்டு குடுக்கணு அவங்களுக்கு
ம் சீக்கிரமா சாப்பிட்டு படுத்தறாங்களா இல்ல லேட்டாதா சாப்பறாங்களா
சாப்பாடு சீக்கிரமா குடுத்ட்தாலு ஒரு எட்டு மணிக்கு குடுத்தாலு அவங்க தூங்க மணி பதினொன்னு தான ஆகுது காலையில லீவுனால காலே நல்லா தூங்குறாங்க பத்து மணி வரிக்கு அப்ப நைட்ல தூக்கோ வரது இல்லல்ல
ஆமா மதியானோ தூங்குறாங்களா பசங்க
ஆஹா மதியானமு தூங்க மாட்டாங்க இரவு நேரத்துல நல்லா ஒக்காந்துத்து விளையாடிக்கிட்டு ஃபோன் பாக்கறது அப்படிய எல்லாம் பண்ணிட்டு தூங்கறதுக்கே பதினொன்னு ஆயிருது அவுங்க
ம்
சீக்கிரமா தூங்க வைக்கணு நனைச்சால சீக்கிரமா உணவு குடுக்கறோ உணவு உண்னுட்டு நல்ல அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க
ம் எங்க வீட்லயு அப்டிதா நா அடுத்த நாள் வந்து ஸ்கூல் இருக்கு நா ஸ்கூலுக்கு போனுனா எவ்ளோ கஷ்ட பட வேண்டியது இருக்கு இப்பவே பசங்க வ புரிஞ்சுக்குணு லீவுல பு தூங்குநாதா ஸ்கூல் இருக்கும் போது சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுந்து க்ற பழக்கோ இருக்கு ஸ்
இதான் சொல்ற இன்னு பத்து நாள் தா இருக்கு ஸ்கூல் தொறக்கறதுக்கு பத்து நாள்ள பழகுங்க கால்லே சீக்கிரம் எழுந்துக்கோங்க காலைல உணவு உன்னுங்க காலைல விளையாடுங்க அப்டின்னா
சீக்கரமா ஆ சீக்கரமா சாப் சாப்பட வெச்சாலு இவுங்ளுக்கு தூக்கோ வர்ல தூக்கோ வர்லன்ட்டு அப்டியே ஒக்காந்துட்ருக்காங்க எப் எப்ப தூக்கோ வருனா எப்டி கண்ண மூடி படுத்துண்ணு தூங்குனோ அப்டின்ற ஒரு எண்ணத்தோட படுத்தாதா எங்க தூங்கணு தூக்க வராது நம்முளுக்கு தூக்க வராது லேட்டா தா வரு அப்டின்ற ஒர் நெனப்புலே இருக்காங்க இவுங்க கூட சேந்து நம்புளு சேந்து படுக் த்துர வேண்டியதா இருக்கு வீட்டு வேல முடிச்சிட்டு எப்டி சி சீக்கிர படுக்க முடியு அம்மா பக்கத்ல படுத்தாதா கொழந்தைங்களுக் தூ
இவுங்க தூங்கன பிறகு தா நம்ப என்னாச்சு வேலய முடிச்சிட்டு வந்து படுப்போ இவுங்க பக்கத்லயே படுத்து இவுங்க கூட படுத்துட்டு நமக்கு காலைல நமக்கு வேலயே ஆகாது இவ தூங்க இவ இவுங்க முன்னாடி நம்ப தூங்கிடுவோ
ஆமா இவுங்க மாரி நம்ப இருந்தா நம்ப ச தூங்கி நம்ப ஆ நா ல்லா இருப்போ போல இவுங்க என்ன என்னனா வந்து தூங்க டைம் கெடச்சாலு தூங்க மாட்றாங்க
ஆமா இவுங்களுக்குக் இவுங்களுக்கு கூடயே தூங்கின்னு இவுங்க எழுந்து முன்னாடி சீக்கிர எழுந்து வீட்ல எல்லா வேலையு முடிச்சு வெச் ச்சி காலை டிஃபன் செஞ்சி வச்சி இவுங்க எழுந்துக்க மோது எல்லா குடுத்தாதா ஓகே
ம் ம்
இல்லனா சாப்புல்னா மதிய நேர மதியானொ சாப்டுக்குறோ அப்டின்னிற்றாங்க இவுங்ளுக்கே எல்லா வேலையு செய்றதுக்கே கரெக்ட்டா இருக்கு நமக்கு
ம் செரி நானு போய் போய் த கா காய்கறிலா வாங்க வேண்டியது இருக்கு நா போய் பாக்கறம்ப்பா ம் ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணுங்க
த்தியான சமைக் ங்க போகணு
ம் ம்